ம் என்ன பண்ற
என்ன பண்றடா நல்லா இருக்கியா
நல்லா இருக்கேன் எல்லா என்ன வீட்ல நல்லா இருக்காங்களா ம் எல்லாம் சூப்பரா போய்ட்டுருக்கு
அ பசங்க எல்லாம் எப்டி
உனக் எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்க எப்டி வீட் ல எல்லாமே நல்லா இருக்காங்களா ம் சாப்ட்டாச்சு ம் வேலயெல்லாம் முடிச்சு என்ன ஸ்பெ ஷல் சாப்பாடு தா இன்னிக்கு சரி பிரியாணி செஞ்சு சாப்ட்டுட்டு
அஆன்
மதியம் பாத்துக்கலானு சொல்ட்டு
சரிடா நம்ம ஸ்கூல்ல ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது சொல்லு
நம்ம ஸ்கூல்ல நம்ம ஸ்கூல்ல
ஆமா சொல்லு ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதாப்பா
கேக்குது கேட்குது சொல்லு
நம்ம பசங்களோட நேம்லிஸ்ட் எடுத்து இல்லயா
ஆ நேம் லிஸ்ட்டு
ஆமா ஆமா
எதுக்கு அந்த நேம் லிஸ்ட்
அது கொஞ்சோ வெரிஃபை பண்ணுப்பா இங்க பிரைஸ்க்கு
ஓகே சேரி சேரி நேம்லிஸ்ட் குடுத்துரு எல்லா கிளாஸ்த்தும் வேணுமா ம் செரி செ
எல்லா கிளாஸ்தும் அப்றோ நம்ம இது ரெகுலாரிட்டிக்கு
ஆ
அதுக்குமே வேணும்
ஆ சேரி ஓகே நா நாங்களே கிளாஸ் சாக எடுத்து குடுத்துருவோ இல்ல
ஆமாப்பா இந்த என் எனக்கு என்கிட்ட ஒரு பேஜ் இருக்கா
ஆ
அப்றோ அங்க சிஸ்டம்ல காப்பி பண்ணுமில்லயா
ஆ ஆமா
அதுக்கு ஒரு நேம் லிஸ்ட் குடுத்தாதான கரெக்டான நேம் லிஸ்ட் இருந்தாதா நாங்க எடுக் க முடியு
ஆ சேரி சேரி நாங்க நாங்க எல்லா கிளாஸ் டீச்சர்ஸுமே சேந்து உங்களுக்கு குடுத்துருவோந்தான ஸ்பெல்லிங்ஸோட கரெக்டா குடுத்துருவோதான ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
ஆ கேக்குது சொல்லு
ஆ அதுக்குதாடா அது வந்து நாங்க அப்டேட் பண்ணுமில்லையா சிஸ்டம்க்கு அத பண்ணாதா குடுக்க முடியுமே
சேரி சேரி நாங்க எல்லாரு சேந்து ஒரு லிஸ்ட் எழுதி குடுத்தர்றோ
ஆ சேரி சேரி
ம் செரி எனக்கு நேத்து ஓ ம் ரிலேட்டிவ் ஒருத்தங்க கால் பண்ணாங்க கால் பண்ணி ட்டு இந்த மாதிரி உங்க ஸ்கூல்ல இவ்ளோ மார்க் வாங்கிருக்காங்க ஆ அம் அதனால என்னோட பையன சேத்தலான்ட்டு இருக்கே ஆ எத் எவ்ளோ ஃபீஸ் ஆகு லெவன்துக்கு ஆ அப்பிடின் சொ சொல்லி சொல்லிட்ருந்தாங்க நா சொன்னே யூனிஃபார்முக்கு வந்து ஒரு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் மாதிரி ஆகு ஆ ஆனா ஸ்கூல் ஃபீஸ்ஸு வந்து தெரியில நா வேணா கேட்டு சொல்ற கரெக்டா எக்ஸாக்ட் அமௌண்ட் ஒன் ஃபுல் இயரு இல்ல டுவெல்த்துக்கு சேத்து
ஆமாப்பா இப்போ ஒரு இப்போ எல்லா ஸ்கூலுக்குமே வந்து கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் இதுதா இந்த அப்ராக்ஸ் மேட்டா இதுதா குடுக்கணுன்னு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குடுத்தாங்க
ம் செரி அதுதா ஃபாலோ பண்றமா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ
ஹலோ
கேக்குதா அ ஆக்சுவலி அது இல்லயாமா அது வந்து எப்டின்னா ஸ்ட்ரென்த்துக்கு ஏத்த மாதிரி மாறுமாமா
அதுதா நா சொல் வந்த ஆக்சுவலா அது வந்து அங்க ஃபாலோ பண்றாங்களலாங்கறது க்ளியரா எனக்கு தெரியில
ஆ ஆ இல்ல அது அது எப்டின்னா நா ஒரு கன்சல்ட் பண்ணே நானு ஆ ஸ்ட்ரென்த்துக்கேரா ஏத்த மாத்ரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கவர்மெண்ட் குடுத்தது வந்து சேஞ்ச் ஆகுமாமா சேஞ்ச் ஆகு இப்போ ஆமா இப்வுல எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே வந்து அது சேஞ்ச் ஆகு
ஃபைவ் கூட ஆகு போல
ம் அதா செரி நா கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்ளுக்கு சொல்றே அப்டினு சொல்லியிருந்தே அது அவுங்ளோட மார்க்க பாத்து ஆ ஹையஸ்ட் ஸ்கோர் எவ்ளோ அப்றோ எவ்ளோ பேரு போர்ஃபிப்டிக்கு மேல அதெல்லா பாத்துட்டுதா உங்க ஸ்கூல்ல போ சூஸ் பண்ணே அப்டின் சொல்லி சொன்னாங்க ம் நா அதா செரி செரி எதுக்கு கேட்டுக்கலானு யோசிச்சே உனக்கு எது தெரியுமா கரெக்டா எக்ஸாக்ட் அமௌண்ட் இல்ல ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஆ கேக்
அ
கேக்குது கேக்குது ம் உனக் எது தெரியுமா அந்த ஃபீஸ் ஸ்டக் சர் எவ்ளோன் சொல்ட்டு
இல்லடா எனக் அவ்ளோ க்ளியரா தெரில
ம் செரி செரி அப்ப ஆஃபீஸ்லதா கன்ஃபார்ம் பண்ணு நினைக்கிறே
ஆமா கேட்டுட்டு வேணா சொல்லலா
ம் அதுதா ஆஃபீஸ்லதா கன்ஃபார்ம் பண்ணு
ஆமா ஏனா அவங்க ஆக்சுவலா அவங்க வராங்கனா கூட ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு ஒரு தனி ஃபீஸ் இருக்கு இல்லியா
இல்ல குரூப் வைஸ் கூட ஃபீஸ் இல்ல அப்டி எதும் சொ சொன்னா மாதிரி தெரியல ஆ குரூப் வைஸ்க்கு அந்த மாதிரி கெடயாது லெவன்த்துக்குனா ஒரு ஹோல் லெவன்த்துக்கு ஒரு ஃபீஸூ டு்வெல்த்துக்குனு டு்வெல்த்துக்கு ஒரு ஃபீஸ் ஸ்டரக்சரு ஆ அப்டிதா இருக்கு ஆனா வந்து பிகினிங்ல எவ்ளோ பே பண்ணு அட்மிஷன் ஃபீஸ் எவ்ளோ அதுக்கப்புறொ ஃபீஸ் எவ்ளோ பே பண்ணு டியூஷன் ஃபீஸ் மாதிரி எவ்ளோ பே பண்ணு மந்த்லி ஃபீஸு அதுதா தெரியல ஹ ஆல் டு கெதர் எவ்ளோன் சொல்லிதா தெரியல சரி அதனாலயே நா உங்கள பென்டிங் வெச்சுட்ட சரி மெதுவா கேட்டு சொல்லிக்லா தெளிவா அப்டின் சொல்ட்டு ஆ பென்டிங் வெச் ச்ச அப்றோ இன்னொன்னு வந்து நம்ளதுல சீட்லா முடிஞ்சுது தானே லெவன்த்துக்கு முடிஞ்சது மே பி அந்த லாஸ்ட் குரூப்புக்கு சார் சொன்னது வந்து லாஸ்ட் குரூப்க்குதா ஒரு ஒரு அஞ்சு பேரு ஆ ஆ வந்தா ஓகே ம் அதுக்கு வேணா சீட் இருக் மத்ததுக் எல்லாமே இல்ல க்ளோஸ் ஆயிருச்சு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் க்ரூப் கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்டின்னு சொன்னாங்க
ஆமாமா அதுதா சொன்னாரு
ம்
பாக்கலா அது என்ன பண் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம பாக்கலா
அதா அப்பறோ இன்னொரு பொண்ணு வந்து ஆ யூனிஃபாமுக்கு கூட யூனிஃபாமுக் கூட என்ன ஆ அமௌண்ட்டு வந்து யூனிஃபார்ம் மேல்லா இருக்கு பிளேசரு ட்ராக்க்ஷூட்டு அப்பறோ ஷவெட்டர் இது மூணு மட்டுதா வேணு
ஆமா அது ஆக்சுவலா இப்ப ஸ்டாக் வந்துருக்குடா
ஆ
இப்போ ஸ்டாக் வந்திருக்கு அத வந்து கொஞ்ச அங் ந்த வந்து கேட்க சொல்லு இப்போ என்னன்னா டிராக் ஷூட்டு்க் வந்து இப்போ ஆ யு கே ஜி அவங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரடுன்னு சொல்லியிருந்தாங்க
ஓகே
ஆ இப்போ பிளஸ் ஒன் பிளஸ் டூனா கொஞ்ச செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிப்டி அவ்ளோதா வருப்பா
ம்
அது வரு ஆக்சுவல ஸ்வெட்டருக்குமே வந்து செவன் ஹண்ட்ரடுன்னு சொன்னாங்கப்பா
ஓகே
அப்பரோ இது ரெடிமேட்ல எடுக்கறாங்க அந் என்ன நம்ம கோத்தகிரிலயே வந்து எடுக்கலா
ம்
இல்ல அங்க வந்து ரெடிமேட்ல ஸ்டிச் பண்ணதுமே இருக்கு நம்ம கிட்ட ஸ்டிச் பண்ணது இல்லே சோ அவங்க வந்து வந்து ஆ எப்புடி பண்றாங்கன்னு பாருங்க செரியா பாத்துட்டு வேணா நம்ம பாத்துக்கலா
ஆமா ஆமா ம் இப்போ அந்த பிளேசர் எல்லா கூட சாரு தா குடுக்குறாரே நம் நம்மள இதுல சார் தானே குடுத்துட்டு இருக்காரு எல்லா கிளாஸ்கு பிளேசர் அதெல்லாமே குடுத்துட்டுருக்காரு அதனாலே அதெல்லா அவைலபிளா இருக்குதா எல்லா சைஸுமே வந்து வந்திருக்கு சேரி அதுதா எதுக்கோ ஒரு கன்பர்மேஷன் பண்ணிட்டு சொல்லிடல டீட்டெயில்ஸ் எல்லாமே ம் செரிங்களா ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ
ம் கேக்குதா
ஆ கேக்குது
ஆ சேரி ஓகே நெட்வொர்க் தா இஷ்யூு போல சேரி பா ல்லாயிருங்க ம் என்னன்னு பாத்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ் சொல்லிக்கலா
பப்பாய்
பாய் பாய்
ஓகே ஓகே ஓகே பாய் டா